ஹ ஆஹ் எப்டி இருக்க
ஆஹ் வணக்கம் தோழி நல்லாருக்கேன் நீங்க எப்டி இரு
ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி ஆஹ் சொல்லுங்க
ஆமா தோழி இப்போ ரீசண்டா எங்க எங்கயாவது பயணம் போலான்னு நீங்க பாக்றீங்களா
ஆஹ் ஆமா என் பையனுக்கு அது ஸ்கூல்லெல்லாம் ஆரம்பிச்சு லீவ் விட்டுட்டாங்க எக்ஸாம்லாம் முடிஞ்சு அதனால ஒரு மாசம் டைம் இருக்கு சரி எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் சரி இங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல கொஞ்சம் குழுமையா இருக்கற எடத் க்க போலாம் அப்டின்னு யோசன இருக்கு ஆனா வந்துட்டு எந்த இடம் இன்னும் முடிவு பண்ல கொஞ்சம் மல பிரதேசம் மாரி போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல்ல அங்கேயும் வெயில் அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்க இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக போயிட்டு கொஞ்சம் ரெண்டு நாள் இருந்துட்டு வந்தோம்னா நம்ம அடுத்த வேலய பாக்கறக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்டின்னு யோசச்சுட்டு இருக்கோம் நீங்க ஏதாவது அந்த மாதரி யோசிச்சிருக்கீங்களா
உம் ஆமா தோழி நா அதனால தான் உங்க கிட்ட கேட்டேன் நானும் அந்த மாதிரிதான் வெளியே போலாம்னு யோசிச் சிருக்கன் வேற ஒரு ஊருக்கு போலாம் இனு ஏன்னா வந்து வெயில் தாக் ரொம்ப அதிகமா இருக்கறனால இருக்க முடியல வீட்ல அதனால வந்து நீங்க சொன்ன மாரி இந்த மாரி மல பிரதேசம் அந்த மாரி சைடு போனோம் அப்டின்னா அங்க வெயில் தாக்கம் வந்து காலைல நேரத்துல இருந்தாலுமே இரவு நேரத்தில உங்களுக்கு சரியான ஜில்லா இருக்கும் அது அந்த சமயத்து அங்க இருக்கவே முடியாது பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கும் நாங்கள் இத்தனைக்கும் வந்து ஒரு எங்கயாவது ஒரு எடத்துக்கு நாங்க போனோம் அப்படின்னா
உம்
ஒரு ஹோட்டல் ரூம் அந்த மாரிதான் எடுத்து போவோம் அந்த இடத்துலயும் சரியான குளுரா இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி வச்சுக்கோங்களேன் நம்ம போகும் போது பாக்குற காட்சிகள் சரி அங்க இருக்கிற விலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்போதும் சரி நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இது கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன்
ஆமா ஆமா ஹன் நீங்க சொல்றதும் செரிதான் நாங்களும் அந்த மாதிரிதான் யோசிச்சு வச்சிருக்கோம் அந்த மாதிரி போனோம்னா நமக்கு இந்த மெயினா நான் என்ன யோசிப்பேன்னா கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் ஒரு ரெண்டு நாள் நல்லா வந்துட்டு சமைக்காம போயிட்டு அங்க சமைச்சு அவங்க குடு க்றத போயிட்டு சாப்டுட்டு நமக்கு பிடிச்சத வாங்கி சாப்படுறது அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு நம்ம பசங்களோட வந்துட்டு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றது நெறைய விஷயங்கள் புதுசு புதுசா பாக்குறது அதுக்கறம் அங்க நெறைய கடைகள் இருக்கும் நமக்கு தேவையான பொருட்கள் வாங்கறது வீட்டுக்கு தேவையானது அந்த மாரி யோசிப்பன் நானு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சமைக்கிறதுல இருந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஆஹ் புதுசு புதுசா நல்லா நல்லா புதுசா சாப்பிடறதுக்கு புதுசா நம்ம அந்த இடத்துல என்ன ஸ்பெஷலா கிடைக்குதோ அதை வாங்கிட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி வந்து யோசிப்பேன் நானு ஸோ அதெல்லா வந்ட்டு எனக்கு ரொம்ப புிடிச்ச விஷயமா இருக்கு செரி அந்த மாரி ஏதாவது புது எடத்துக்கு போலாம் அப்டின்னுதான் யோசிச்சு வச்சிருக்கோம் அது இல்லாம நம்ம போற எடத்துல ஏதாவது சுவிம்மிங் பூல் அ மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில குளிக்கறிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஏதாவது போற வழியில வந்துட்டு அந்த சின்ன சின்ன அந்த ஊர் பக்க லாம் நீங்க சொல் நீங்க இருக்கிற ஊர் பக்கம்லாம் நெறைய அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கொளம் குட்டைங்க அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல குளிக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம் போற எடத்துல அந்த மாதிரி சின்ன சின்னதா இருந்துச்சின்ன அது குளிக்கிறது அந்த ஆறு மாதிரி போற அந்த வீல குளிக்கிறது இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எத்தன மணி நேரம் ஆனாலும் தண்ணில எறங்கிட்டோம்னா வெளியே வரதுக்கு மனசே வராது அந்த மாதிரி செரி ஓகே அந்த மாதிரி எடத்துக்கு போயிட்டு அஹ் நல்லா குளிச்சுட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ண அப்டின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் சரி பாப்போம் என்ன பண்றது அப்டின்னு என் பையனுக்கும் அந்த மாதிரிதான் குளிக்கிறதுனா தண்ணியில போயிட்டு வெளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சரி இடத்துக்கு போலாம் அப்படின்னுதான் யோசிச்சு வச்சிருக்கோம் சரி ஓகே பாக்கலாம் என்னன்னு சொல்லட்டு கொஞ்சம் எல்லாம் ஒக்காந்து பிளான் பண்ணி டிசைட் பண்ணும்
ஆமா தோழி அதுலயும் வந்து நீங்க சொன்ன மாரி தான் நம்ம இந்த மாரி தண்ணியல வந்த ந்து வெளையாட்ற ஒரு இதா இருந்ததுன்னா நம்ம பேசாம மீனாவே மாறிலாம் ல சில சமயம் தோணும் ஏன்னா தண்ணிலேயே இருக்கலாம்ல அப்படிங்கறதுக்காக
ஆஹ் ஆம்மாம்மா நீங்க சொல்றதும் செரிதான் நம்ம சின்ன பசங்களாவே ஆயிடுவோம் அந்த தண்ணில குளிக்கிறது அந்த மாதிரினா ஹம் என்னதா இருந்தாலும் இந்த வெயில் அதும் தண்ணில வந்துட்டு வெளையாடுனா ஒன்னும் ஒடம்புக்கும் அந்த அளவுக்கு கெடுதல் வராது இதே குளிர் நாள் வந்துட்டு நம்ம அந்த மாரி தண்ணில போயிட் ரொம்ப நேரம் இருக்கவும் முடியாது ஹம் அ சளி புச்சிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்ல்லாம் இருக்கும் இதே வந்துட்டு வெயில் நாள்ல எல்லாம் எவ்வளவு நேரம் வேணாலும் தண்ணில வெளையால்லாம் ரொம்ப நல்லா ஹ மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆகும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதனால வந்துட்டு இது இந்த நியூஸ்ல காட்றாங்கல இப்ப வெயில் நாள்லன்னு பார்த்தா அந் நிறைய அந்த ஃபால்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஆஹ் அந்த இதுல எல்லாம் வந்துட்டு அவ்வளவு கூட்டம் வருது அந்த மாதிரி வந்துட்டு நான் சின்ன வயசுல போயிருக்கேன் நெறைய அந்த மாதிரி ஃபால்ஸ்க்கு போயிட்டு குளிக்கறது அந்த மாதிரி மாில்லாம் ரொம்ப நல்லாருக்கும் அப்படியே தண்ணி வந்து க்ளியரா இருக்கும் நாங்க எங்க ஊர் பக்கத்துல அங்க ஒரு எடம் இருக்கு ஃபால்ஸ் இருக்கு அங்க போவோம் நாங்க எப்பயும் அது வந்துட்டு பா்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளியரா இருக்கும் அது வந்து ஃபால்ஸ் மாரி தண்ணி வந்து ஒரு இடத்துல வந்து நின்னு இருக்கும் அது வந்து அப்படியே கண்ணாடி மாரி இருக்கும் தண்ணி க்ளியரா இருக்கும் அப்படியே அதுல வந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கு நம்ம ரொம்ப நேரம் தண்ணில இருந்துட்டு குளிச்சோம்னாவே ரொம்ப பசி ஜாஸ்தியா இருக்கும்ல்ல அங்க பக்கத்துலயே என்னடான்னா அங்க மீன் எல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க அது வந்துட்டு வாங்கி சாப்புட்றது அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து சமைச்சு கொடுக்கறது அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி மீன் கொழம்பு அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க சாதம் வச்சு கொடுப்பாங்க அத வந்துட்டு சாப்டுட்டு திருப்பியும் போயிட்டு தண்ணியில போயிட்டு விளையாடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அதனால தண்ணியில வெளையாடுறதுன்னா அவ்ளோ இஷ்டோ அவ்ளோ சூப்பராயிருக்கோ மெயினா இந்த ட்ராவல்லயே வந்துட்டு அந்த மாதிரி விஷியங்கள்தா ரொம்ப புடிச்ச விஷியோன்னு நெனைக்கிறேன் நானு எனக்கு
ஆமா தோழி செரியா சொன்னீங்க நாங்களோம் இந்த மாதிரி எங்களுக்கு அனுபவோம் இருக்கு நீங்க சொல்லும்போதே எனக்கு ஒரு அனுபவோம் வந்து நியாபகோ வந்துது து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மாசங்களுக்கு முன்பு வந்து நடந்த ஒரு அப்ப வந்து நானுமே கணவரோம் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயி இருந்தோ அந்த எடோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருக்குறதுலயிருந்து தூரமாதா இருந்துது கொஞ்சோ அது தோப்பு தொறவு அந்த மாதிரியிருக்குற எடங்கள் அங்க வந்து நகர்புறமா வந்துயிருக்காது சேரின்னு சொல்லிட்டு அங்கயிருந்து ஒரு கோயிலுக்கு வந்து போலா அப்டின்னு சொல்லி நாங்க காலையில உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க கோயிலுக்கு போயிருந்தோ கோயிலுக்கு போகுமோது ஆறுயிருந்துது ஆறுல வந்து நா போய் கால் நெனைக்கலா அப்டின்னே என் கணவர் வந்து வேண்டா அங்க வந்து ரொம்ப குப்பையாயிருக்கு ஏன்னா அது கோயில சுத்தி இருக்குறதுனால ரொம்ப குப்பையாயிருக்கு நெறைய மக்கள் குப்ப பண்ணிட்டு போறாங்க அப்டின்னு சொல்லி சொன்னாரு பட் இருந்தாலோ வெயில் ரொம்ப சுட்டெரிக்குற வெயிலாயிருந்தது தாங்க முடியல அதனால நா என்ன சொன்னே அப்டின்னா சேரி வேற பக்கோ எங்கயாவது ஆனா போயே ஆகணோன்னு அப்டின்னே சேரின்னு அதே லையின்ல வந்து கொஞ்சோ முன்னாடி கூட்டிட்டு போனாரு வண்டியில இருசக்கர வாகனத்துலயே முன்னாடி போனோ போயி அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ செடியெல்லா நெறஞ்சு நெறையாயிருந்தது பட் ஆளுங்கள்லா போறாங்க வராங்க தண்ணியெல்லா போட்டு மோட்டருலா ஏத்துறாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆறு அந்த ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்க நாங்க ரெண்டு பேருதாயிருக்கோ அங்க ஏதாவதுனா கூட கத்தரதுக்கோ எதுக்குமே வாய்பில்ல வீடெல்லா வந்து போனோ அப்டின்னா கொஞ்சோ ஸ்டெப்ஸ் ஏறி மேல போக வேண்டியதாயிருந்துது அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு நாங்க போனோ செமையான ஆனா ஒரு சுத்தி பாக்குற எடோ எல்லாமே காடு பாறைகள்யிருந்துது நடுவுல நடுவுல அஹ் மல மலைக்கு அப்டியே ஒரு இது அந்த காட்சியின்னோ என் கண்ணுக்குள்ளயேயிருக்கு சொல்லும்போது சோ அந்த எடத்துல நாங்க ரெண்டு பேருதா இருக்கோம்போது அந்த ஒரு காட்சியே வந்து நமக்கு அது கெடைக்க இது பெறாத ஒரு விஷியோதா இல்லையா சோ அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரைவசி எதிர்பார்க்குறோ அப்டின்னா அந்த ப்ரைவசி வந்து அங்க இருந்துது செரின்னு சொல்லிட்டு போனோ நாங்க ரெண்டு பேருதா இருந்தோ அப்ப போனோன்னே என் கணவர் இந்த வீடியோ எடுக்குறது அந்த மாதிரி இதெல்லா ரொம்ப புடிக்கோ சேரின்னு அவரு அந்த வீடியோ இதெல்லா எடுத்துட்டுயிருந்தாரு நா சேரின்னு ஒரு பாற மேல ஒக்காந்துட்டுயிருந்தே ஒரு அஞ்சு நிமிசோ பத்து நிமிசோதா அந்த தண்ணி வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு குள்ள அதிகமாயிடுச்சு வெயில் காலத்துலயே அப்டி தண்ணி வந்து போர்ஸா வந்துட்டுருக்கு அப்பமே நா வந்து கணவர் கிட்ட சொன்னே கொஞ்சோ உள்ள நடந்து போலா அப்டின்னு ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு நீண்ட ஒரு இது தா அங்க ஆறுதா அதனால போலா அப்டின்னே இல்ல என் கணவர் வந்து உள்ளல்லா ஆழமாயிருக்ககோ உன்னோட ஹைட்டுக்கு நீ உள்ள போயிருவ வேண்டா போவேனா சொல்டாரு சேரின்னு சொல்லிட்டு ஓரத்துலயே ஒக்காந்துட்டுயிருந்தோ அப்பவுமே வந்து அந்த வெயில்லயோ அப்டி ஒரு ஜில்னஸாயிருந்துது அந்த தண்ணி மலையிலயிருந்து அப்டியே வர தண்ணி அதுதா வந்து குடிக்குறக்கு அதுக்கு எல்லாமே போவோ அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு அப்புறோ அங்கயிருந்து நாங்க வந்துட்டு வெளிய வந்துட்டு ஏறுனோ அந்த ஸ்டெப்ஸ் ஏறனோ ஸ்டெப்ஸ் கொஞ்சோ தூரோ நடந்து வந்துதா ஏறனோ அங்க மண்ணு கலந்து இரு க்குறனால சேர் வேற சேர்த்துக்குள்ள கால விட்டு நா உலுக போயிட்டே அதுக்கப்புறோ தா சேரி என் கணவர்தா வந்து என்ன கூட்டிட்டு போனாரு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதுனே சொல்லலா இந்த மாதிரி டைம் டைம்ல வெயில் டைம்ல இந்த மாரி ஆறுகள்ல யாரோ இல்லாத சமயோ வந்து கெடைக்குறது ரொம்ப ஒரு இதாயிருந்துது ஆனா அங்க யாருமே இல்ல அப்டிங்குறதுக்காக எங்களுக்கு சேப்டி இல்ல அப்டிங்குற காரணத்துனால நாங்க டக்குன்னு கெளம்பி வந்து ட்டோ ஆனா நல்லாயிருந்துது ஒரு அர மண் நேரோ அங்க நாங்க ஸ்பெண்ட் பண்ணோம்னு வெச்சு
ஆமா இந்த மாதிரி வந்து நீங்க எப்பயோ வந்துட்டு ஒரு கூட்டோ நெறஞ்ச எடமா ரொம்ப கூட்டோ இல்லைன்னா கூட ஆள் நடமாட்டோ இருக்குற எடமா நீங்க போறதுதா வந்து உங்களுக்கு பாதுகாப்பு ஏன்னா வந்துட்டு நம்ம எவ்ளோ நியூஸ் பாக்குறோ அந்த மாதிரில்லா தனியா ரெண்டு பேர் போயிட்டா வந்து இதுக்காகவே ஆளுங்கல்லா இருப்பாங்க சுத்தி வந்துட்டு அவங்ககிட்ட எதாவது நக பறிக்குறது அந்த மாதிரி விஷியங்கள் நடக்கோ அந்த மாதிரி தப்பா நடந்துக்குறது அந்த மாதிரி விஷியோ நடக்கோ அதனால வந்துட்டு என்னதா வந்துட்டு நம்ம கூட வந்து இந்த கணவர யாரோ வந்துட்டு இருந்தாலுமே சரி இந்த மாரி தனியா யாருமே இல்லாத இடத்துக்கு போகறத கொஞ்சோம் நம்ம தவிர்த்துக்கறது நமக்கு க்கு நல்லது ஏன்னா வந்துட்டு நம்ம எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது ஒரு போலீஸ்கு பாதுகாப்போ யாரோ ஒருத்தர் இருந்துட்டா வந்துட்டு அந்த இடம் இல்லன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கு ஒரு ரெண்டு பேமிலி இருக்காங்க அந்த மாரி இடத்துக்கு போயிட்டா வந்துட்டு நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் நம்ம கொஞ்சம் பயப்படாம விளையாடுறது அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம் யாரும் இல்லாத இடத்துக்கு நம்ம வந்துட்டு புதுசா வந்துட்டு நம்ம ஏத ஒன்னு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க போயிட்டு பிரச்சனை வந்து வந்துட்டு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கும் யாரும் இல்லைன்னா வந்துட்டு அது தேவ இல்லாத ஒரு பிரச்சனையில போய் முடியும் நம்ம என்னதான் அந்த ஆஹ புதுசா சின்ன வயிசு பசங்களுக்குெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் எனக்கு புரியுது இருந்தாலும் வந்துட்டு அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம தவிர் கத்துக்கிறது நல்லது அப்டின்னு தோணுது எனக்கு அதனால கொஞ்சம் இதுக்கு மேல வந்துட்டு கொஞ்சம் பாத்து உம் கொஞ்சம் கூட்டம் கொஞ கூட்டம் நெரிசல் இல்லன்னா கூட கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்கிற இடமா பாத்து போங்க நீங்க அதனால அத வந்துட்டு அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கறது பாத்துக்கோங்க இந்த மாரி நெறைய நெறைய இடங்கள் இருக்கு அந்த அங்க ஊரு சைடே வந்துட்டு அஹ ஆளுங்க அந்த தண்ணி போற இடம் அந்த மாரி நறைய இடங்கள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ அந்த மாரி இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நல்லா மைண்டு ரிலாக்ஸ் பண்றது அந்த மாரி ஸ்டே பண்றது அந்த மாரி விஷய பண்ணிக்கோங்க அப்புறம் இருசக்கர வாகனத்திலயே வந்துட்டு போறது கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு கார்ல போறது கொஞ்சம் ஹாம் பாத்து இது பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கூட ஏதாவது யாராவது வந்துட்டு உங்களுக்கு தோழி தோழர்கள் யாராவது இருந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஆஹ குரூப்பா போயிட்டு வாங்க இன்னும் கு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் இப்ப இப்ப தனியா போறதுக்கும் நல்லாதான் இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி போனாலும் உங்களுக்கு சந்தோஷ்மா இருக்கும் சரி பார்த்து இது பண்ணுங்க
அதெல்லாம் நான் சிந்துச்சு பாக்குறேன் இன்னோர் வாட்டி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசுவாங்க தோழர் வச்சுட்டுங்களா நன்றி நன்றி உம்
ஹ